ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்னாம்மா இப்ப வந் து மார்னிங் ஆயிடுச்சு மார்னிங் வந்து ஏதா ஸ்நாக்ஸ் சாப்ட்டீங்களா என்ன பண்ணீங்க
ஆ ஸ்நாக்ஸ் சாப்ட்டே இப்பதா சாப்ட்டு முடிச்சே ஸ்நாக்ஸ்ஸு பிஸ்கெட்டு ரெண்டு பிஸ் கெட்டு ஒரு கா ஃபி குடிச்சே
பரவால்ல நா எதுமே குடிக்கலைங்க நா டீ குடிச்சுதா அதிகமா வந்து சக்கர போட்டு குடுக்குறேன்றனால ஒரு நா ஒரு வேள மட்டு டீ குடிக்கிற பழக்கத்துக்கு வந்ட்டே அதாது டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஸு இப்டி எதுமே பண்ணாம கொஞ்சோ இருக்கே அது கூட ஒடம்புக்கு கொஞ்சோ ஆரோ க்கியமான ஒரு விஷ்யோ தானே இப்ப பாத்தீங்கன்னா சனி சனி ஞாயறு இப்ப லீவ் வருதுல்ல நீங்க எங்கேயாது வெளில போற ப்ளான் அந்த மாரி பயணம் இருக்குறது அத பத்தி ஏதாவது பேச்லாமா
டீ காஃபி எல்லா ஒடம்புக்கு இப்ப ரொம்ப இதுன்னு சொல்ட்டு நெறைய நியூஸ் சேனல் அது இதுன்னு சொல்ட்டே இருக்காங்க டாக்டர்ஸ்ஸு டீ காஃபி குடிக்றத ஃபஸ்ட்டு எம் டி ஸ்டொமக்ல டீ காஃபி குடிக்காதிங்க அப்டின்தா எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க
ஆமா உண்மையான விஷ்யோ
சும்மா பஸ்ல தா பயணம் பண்ணி அத பத்திதா சொல்றே உங்ககிட்ட
ஆ சொல்லுங்க பஸ் பயணம்னாலே அது கொஞ்சோ ஆ ஜாலியான பயணம் ஆனா எனக்கு இப்ப பஸ் பயணோ ஒத்துக்க மாட்டதுங்க கொஞ்சோ என்னோட பசங்களுக்குல்லா பாத்தீங்கன்னா வாமிட் சென்சஸ் அதிகமா இருக்குறனால பஸ் பயணத்த மட்டு நாங்க விட்டுட்டோ மத்தபடி பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல அதிகமா போவோ நீங்க பஸ் பயணம் பாத்தீங்கன்னா அந்த பயணத்த பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
பஸ் பயணம் போயிருக்கே ஆனா வந்து ரொம்ப லாங் ட்ராவலால்லா இல்ல சும்மா ஓரளவு கொஞ்சோ டூ ஆர்ஸ் த்ரீ ஆர்ஸ் ட்ராவல் அந்த மாரிதா நா போய்ருக்கே நீங்க எப்டி போய்ருக் கீங்க ரொம்ப லாங் ட்ராவல் அந்த மாரி போய் இருக்கிங்ளா
உண்ம தோழி பஸ் பயணோ அ பஸ் பயணம்னாலே வந்து அது ஒரு சந்தோஷமான பயணம் தா சொல்லுவாங்க உங்களுக்கு பஸ்ல போகும்போது வாமிட் சென்ஸ்லா இருக்கா
எனக்கு அந்த வாமிட் சென்சேஷன் அந்த ப்ராப்ளம்லா கெடையாது
ஆ அது வந்து அது இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆ ஃபஸ்ட்லேந்து இருக்கா இல்ல இப்ப மாறி இருக்கா உங்களுக்கு அந்த மாரி
ஆ இப்ப தா ஆஹ்ஹா எனக்கு நார்மலாவே எனக்கு பஸ்ல வந்து எதுவுமே ஆனது கெடையாது இதுவர வாமிட்டிங் சென்சேஷன்
எனக்கு வருங்க தோழி அ தே மாரி என்னோட பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாரி பிரச்சன தா இருந்துச்சு அதனால பஸ் பயணோ நாங்க அதிகமா ப போறதே கெடையாது என்ன பண்ணிடுவோனா ட்ரெயின் புக் பண்ணிடுவோ இன்னொன்னு என்னன்னா பஸ்ஸுனு கெடையாது பஸ்ஸூ ஒத்துக்காது காரு ஒத்துக்காது இதுல காமெடியான ஒரு விஷயத்த நா சொல்றே என்னோட பசங்க பாத்தீங்கன்னா ஆம் இந்த காருன்றதே ஒத்துக்காது அவுங்களுக்கு அதனால நாங்க ஊருக்கு போறோ எங்க சொந்த ஊருக்கு போறோன்னு வச்சுக்கோங்களே அப்ப என்ன பண்ணுவே நானு ஆ ட்ரெயின் புக் பண்ணிட்டு ட்ர ட்ரெயின்ல தா போவே அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா ட்ரெய்ன்ல போய் முடிச்ட்டோ எங்களுக்கு எறங்கி எங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு அதனால எங்க அண்ணா என்ன பண்ணாங்க செரி ஓகே நா ஒரு கார் வச்சுறே ஏன்னா நைட் டைம் நாங்க போனோ அதனால நா கார் வச்சுறே நீங்க வந்துருங்க அப்டினு சொன்னாங்க செரி ஓ கேன் சொல்ட்டு வந்துட்டோ எ பசங்க அப்போ கொஞ்சோ குட்டி குட்டி பசங்க ட்ரெயின விட்டு எறங்கி வராங்க கார பாத்தோனே இப்டி பாத்தா நம்ம கார்ல தாண்டா போ போறோ அப்டின்னு சொன்னே எல்லாருக்கு கார்ல ஏறுனாதானே வாந்தி வரு எ பைய கார பாத்தோனே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா ஐயோ யோ காருனுட்டு ஃபுல் வாந்தி எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனே எனக்கு அதெல்லா வந்து நெனைக்கும் போது சிரிப்பே திரும்ப கேப்பே டேய் காருக்குள்ள போய் வாந்தி எடுத்தாலு பரவால்லடா கார பாத்துட்டே வாந்தி எடுக்குறியேடானு கிண்டல் பண்ணிருக்கே உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா இந்த மாரி
ரொம்ப வேடிக்கையான விஷ்யமாதா இருக்கு அது எப்டி கார பாத்தாலே வாமிட் வருது
அதா அவனுக்கு வந்து அந்த மைண்ட்ல செட் பண்ணிட்டா காருக்குள்ள போனா நம்ளுக் வாந்தி வருன்றது அவ மைண்ட்ல செட் பண்ணிட்டான்னு நெனக்குறே அத பாத்தோனே வாமிட் அவனுக்கு நீங்க அப்டி யாராவது பாத்திருக்கீங்களா உ உங்க ரிலேஷன்லயோ இல்ல யாரா தெரிஞ்சவங்க
நா அந்த மாரி லா பாத்ததே இல்லங்க நீங்க சொல்லிதா கேள்விப்பட்றே பஸ்ஸூல போனா வாமிட் வரூ ட்ரெயின்ல போனா வாமிட் வரூ கார்ல போனா வாமிட் வரூ தா கேள்விப்பட்டிருக்கே ஆனா பாத்தாலே வாமிட் வரூங்கறது நீங்க சொல்லிதா கேள்விப்பட்றே
அது தெரிதா உங்களுக்கு அந்த அவுங்களுக்கு வந்து வா வாமிட் வராது அவுங்களா மைண்ட்ல அத செட் பண்ணிக்கிறாங்க கார்ல போனா நம்மளுக்கு வா ஏன்னா அவுங்க சின்ன வயசுலந்தே அவுங்களுக்கு அப்டி ஆயிடு சி அதனால நம்ம காருக்குள்ள போனா நம்மளுக்கு வாந்தி வந்துரு அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களே உமட்டி அவங்களே எடுக்குறது எனக்கு அது இன்னுமே நான் உ சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பே அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறய செய்வான் செரி உங்க பஸ் பயணத்தை பத்தி நீங்க சொல்லுங்க நான் இத சொல்றே என்ன நீங்க அதுல உள்ள அனுபவத்தை பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
நான் வந்து பஸ்ல வந்து எங்க ஊரு ராம்நாடு சைடு ஒரு வில்லேஜு அது போகுறதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹர்ஸ் டிரவல் ஆகு நான போனதே வந்து பஸ்லனா அந்த ஊரா தான் இருக்கூ ஏன்னா இங்க இருந்து மாரி மாரி போயி ஆ என்ன சொல்றது அந்த அந்த பஸ்ல போம்போது அந்த கிராமங்கள் தான ரெண்டு பக்கம் வயல்வெளி போம்போது மயிலு எல்லாமே பாத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பஸ்சுகிறனால ஒரு ஒரு இடத்தல நின்னு நின்னு தான போவாங்க பஸ் ஸ்டாப் ல அப்ப அங்க வித்து வர ஸ்நாக்ஸு இதெல்லா வாங்கி சாப்ட்டு பயங்கர ஜாலியாதா இருக்கூ
ஆ பரவால்ல இ ப்ப நீங்க பஸ் பயணம்னோனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு அதயும் நா சொல்றே என்னோட ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஐந்தாம் வகுப்புரியமே எங்க ஊர் சைடல தா எங்க உள்ளாரே ஸ்கூல் இருக்கும் ஊர்லே அத முடிச்சிருவோம் ஆறாவதுக்கு அப்பறோ வந்திங்கனா நாங்க வந்து ஒரு ஏழு கிலோமீட் டர் வந்து வெளில வந்துதான் படிக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல வந்து அது ஒரு எட்டரைக்கா அந்த பஸ் வரும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்பதரைக்கு எல்லாம் பஸ் ஸ்கூல் அடுத்த பஸ் வர புடிச்சம்னா போக முடியாது ஏனா எல்லாரும் அந்த பஸ்ல தான் போயாகணு அந்த பஸ்ல ஏறி அந்த நெரிச்சல்ல மாட்டி அப்டியே ஒரு சக்கையா பிசஞ்சுதான் வெளில வருவோ எனக்கு அந்த அனுபவம் நெறயவே இருக்கு அந்த மாரி எல்லாம் நீங்க ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு அந்த மாரி அனுபவோ ஏதாவது இருக்கா
நான் ஸ்கூல் போம்போது வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல தா ஸ்கூல் இருக்கூ ஒரு டென் மினிட்ஸ் வந்து அ வாக் பண்ணாலே ஸ்கூல் வந்துரும் அந்த மாரிதா ஆனா நான் பாத்துருக்கே இந்த நடந்து போம்போது இந்த ஸ்கூல் பஸ்ல எல்லாம் பசங்க பொண்ணுங்க எல்லாம் அப்டியே தொங்கிக்கிட்டு அப்படியே கூட்டன் டஞ்சன்ல அப்டிப்போ பாவமாவு இருக்கூ ஒரு சில நேரம் இருந்தாலும் சேரி படிக்கிறதுக்கு தான கஷ்டப்படட்டும் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் வந்துருச்சு
ம் அதெல்லா மரக் றக்க முடியாத அனுபவங்கள்ங்க அதெல்லா அ அந்த கஷ்டத்தல்லா வந்து வெளில சொல்ல முடியாது நெறய அனுபவச்சிருக்கோம் நாங்க பாத்தீங்கன்னா எதுக்கு வராங்கன்னே தெரியாது நெறய பேர் பஸ்ல வருவாங்க அந்த மாரிலா நம்ப அதல மாட்டி அப்படியே ஒரு ஒரு ஏதோ ஒரு சக்க மாரிதான் தினமும் வந்து விழற மாரியே இருக்கும் அப்படியே ஃபுல்லா வேர்த்து ஏற்கனவே வீட்ல குளிச்சுதான் வந்திருப்போம் ஆனா அந்த வேர்வியல மாட்டி அதுவே வந்து ஆனா அது கொஞ்சோ கொஞ்சோ போக போக பழகிடுச்சு அதுவும் ஜாலியா போச்சு அதுக்கப்பறம் காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து நாங்க வந்து கொஞ்சோ லேட்டா போக்கலாம்ல்ல பத்து மணிக்கு மேல பத்தரைக்கு கூட இருக்கோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க ஜாலியா போவோ எங்களுக்கு ஒரு மூணு நண்பர்கள் நாங்க நாங்க என்ன பண்ணுவோ ரெண்டு சீட்டு சீட்லதா உட்கார்ந்து இருப்போம் சீட் இருக்க சீட்டு பின்னாடி இருந்தாலுமே நாங்க மடக்கி மூணு பேர அந்த சீட்ல உட்காந்து பேசிட்டு போவோ பின்னாடி இருக்கிறவங்கல்லா திட்டுவாங்க ஏமா அங்கதான் பின்னாடிதான் சீட் இருக்கு அங்க போய் உட்காருமானு வாங்க ஆனா உட்கார மாட்டோ அதுவு அந்த மொத சீட்ல போய் மூணு பேரு உட்காந்து கத பேசிட்டு காலேஜ் வர வரையு கத பேசி ட்டுல வருவோ அந்த மாரி அனுபவம்ல்லா எனக்கு இருக்கு உங்களுக்கு அந்த மாரிலா அனுபவோ ஏதாவது இருந்தா சொல்லுங்க
அந்த மாரி அனுபவோ கெடயாது பஸ்ல போனதே ரேரு தான் பட் வந்து நீங்க சொல்றீங்கல்ல நீங்க பஸ்ல போனீங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்டி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பஸ் டிரவல்லே வந்து பிரெண்ட்ஸ் கெடப்பாங்கல்ல டெய்லியு பஸ் ஸ்டாப்ல பாக் அந்த மாரி எதோ இருப்பாங்கல்ல உங்களுக்கு பிரெண்ட்ஸ்
நெறய ஃரெண்ட்ஸ் கெட ச்சாங்கங்க அந்த மாரி நெறய ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது தான் சொன்னேனே அந்த மூணு பேரு நாங்க வந்து ஒரே சீட்லதா உட்காந்து நாங்க கத பேசிட்டு வருவோ அந்த மாரி முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நெறய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அந்த மாரி அந்த அனுபவம்ல நெறய இருக்குங்க நீங்க உங்களுக்கு அந்த மாரியே வாய்ப்பே இல்லையா நீங்க பஸ்லேயே போகலயா நடந்தே தா போனிங்ளா
காலேஜ் வந்து பஸ் தான் பட் வந்து காலேஜ் பஸ் அப்டிங்கூ போது அந்த கூட்டல் நெரி அதெல்லா எதுவுமே இருக்காது கரெக்டா நம்மளோட சீட் ல நம்ம போய் உட்காரோ பட் வந்து நம்ம கூட வந்து சீனியர் அக்கா இருப்பாங்க அவுங்களோட நம்ம அ பேசி இது பண்ணி ட்டு அவங்களோட அ நாலேஜ நமக்கு சொல்லுவாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது காலேஜ்ல என்ன ஏன்னா சீனியர்ஸ்ங்கும் போது அவங்களுக்கு நெறய தெரியு இந்த காலேஜ பத்தி ஏதாவது ஒண்ணுன்னா மொத அப்டேட் னால அவங்களுக்கு தா வரு சோ அப்டிங்கும் போது அந்த மாதிரி தா வந்து நம்ம வந்து காலேஜ்ல வந்து பிரெண்ட்ஸு அந்த மாரி இருந்தாங்க
ஆம் அது அது அந்த பயணம் கூட நல்லதுதா நெறய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கறதுமே வந்து அதுவு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தா அதுவுமே நீங்க பண்ணிருக்கீங்க ஆனா நாங்க இந்த காலேஜ் பஸ் அ மாரிலா கெடையாதுங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்கூர் பஸ் தா எங்க ஊர் பஸ் தா டேரக்டா வா காலேஜுக்கு போய் வ் வ விடும் ங்க எ எங்க வீட்டுக்கு பக்கத்து ஸ்டாப்ல ஏறுவே அப்டியே என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல எறங்குவே திரும்ப அங்க இருந்து அந்த எங்க டிபார்ட்மெண்ட்ல ஏறுவே எங்க வீட்டு கிட்ட எறங்குவே அந்த மாரிதா இருந்துச்சு பஸ் அதனால அந்தப் பயணங்கள்லா நல்லாவே இருந்தது அப்பல்லா அந்த வாமிட் சென்ஸ் எல்லா இல்லவே இல்லைங்க அது நல்லாதா இருந்துட்ருந்தது அதுக்கப்புற ரொம்ப லாங்கா போறததா எ ஒத்துக்காம போயி அந்த மாரி பிரச்சனைகள் எனக்கு வந்துருச்சு
அது அப்ப உங்களுக்கு இன்பிட்வீன்ல தா ஸ்டார்ட்டாருக்கு ஸ்டாட்டிங்ல இருந்தே கெடையாது ஆ சேர் சேர் சேர் நா கூட என்ன நெனைச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கும் போல ஒரு சில பேருக்கு பை பெர்தே வந்து ப டிராவல் ஒத்துக்காது அந்த மாரிலா இரு பாங்கல்ல
ம் ம்
அந்த மாரி நெனச்சே
அ இல்லைங்க அது வந்து கொஞ்ச தூரந்தான அதனால வந்து அவ்வளவு தெரியலையா இல்ல என்னன் தெரியல ஆனா ரொம்ப தூரோ ஆனா இப்ப வந்து அது நின்றுச்சுங்க நா அந்த நடுவுல நீங்க சொல்றீங்களா அந்த பிட்வீன் அந்த எடத்துல மட்டுந்தாங்க நிக்குது அப்பையு இல்ல இப்பையு கெடையாது அந்த நடுவுல அப்பதா அந்த மாரி ப்ரச் பிரச்சன வந்துச்சு அதே ம் ம் மோஸ்ட்லி ஏன்னா என்னோட பசங்க வாந்தி எடுக்குரத பாத்துட்டு எனக்கு ஒருவேள நா எடுத்தனா என்னனு எனக்கு தெரியல அந்த மாரி டைம் ல தான் எனக்கு வந்துச்சி அது வந்து இப்ப போய்டுச்சு ஆனா ஏ பசங்களுக்கு இன்னு தீரல அதனால பாத்தீங்கன்னா ஊருக்கு போனும்நாளே ட்ரெய்ன புக் பண்ணிக்கிறது அப்படி ட்ரெயின் கெடைக்கலன்னா வேற வழியில போறதே கெடயாது ரெண்டு நாள் ஒரு மாச தள்ளி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவோ
ம் ம் ஆமா ட்ரெயின்ல போணும்னா இது எல்லாத்தையு நீங்க பண்ணிதான ஆகணு மேபி உங்க பசங்களுக்கு உங்கள மாரி கொஞ்ச நாள் கழிச்சு அதுவாவே ஸ்டாப் ஆயிரு அந்த மாரி கூட இருக்கலா
ஆ கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் அந்த மாரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவே ஏன்னா க ஏறி ஒக்காரதுல இருந்து இறங்குற வரையு ரொம்ப அவஸ்தங்க அந்த மாரி பிரச்சனைகள் இல் இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷ ஓகேங்க நம்மளுக்கு பயணங்கள பத்தியுமே நம்ம நெறைய பேசி
நெறையா பேசியாச்சி ஆமா நீங்களு உங்க இதா அம் பே அ